ஹலோ.
வணக்கம் தோழரே. நல்லா இருக்கீங்களா.
தோழி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க.
நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா காலையில என்ன சாப்பிட்டீங்க.
தோசை. அதுக்கப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி
உங்களுக்கு எந்த மாரி உணவுகள் ரொம்ப பிடிக்கும் தோழரே
எனக்கு காலையில பாத்தீங்கன்னா பொங்கல் பூரி இந்த மாதிரி உணவு எனக்கு புடிக்கும் தோலி
மதியானத்தில
மதியானத்துல பாத்தீங்கன்னா நான் வெஜ் பிரியாணி இந்த மாரி ஹா சாப்பாடு மீல்ஸ் இந்த மாரி சாப்பாடு இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவே தோலி நீங்க என்ன மார்னிங் காலக் காலையில என்ன சாப்ட்டீங்க நீங்க
காலயில நா வந்து இடியாப்ப சாப்ட்டேன் தேங்காய்ப்பால்
உம் நல்லது தோழி உடம்பு நல்லதுதான்
அப்பறம் அதுலயே வேணுனாலும் ஆட்டு பால் பாயாசத்துக்கு எல்லா இடியாபத்துக்கு
உம் உங்களுக்கு பண்ண தெரியுமா தோழி ஆட்டுக்கால் பாயா
தெரியும் தோழரே ஆனா நா செஞ்சதுல்ல செஞ்சு குடுக்கணும்னு இருக்கேன் அப்றோ வந்து மதியம் வந்து பிரியாணி செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக் கேன் தோழரே
உம் நல்லது தோலி நான் நன்றி எனக்கு வீட்டுல செஞ்ச எனக்கு வீட்டுல செய்றது அந்த அளவுக்கு புடிக்காது தோலி வெளில
எனக்கு வந்து இன்னைக்கு வீட்ல செஞ்சு கொடுங்கனு ரொம்ப ஆசைப்பட்டு இருகேன் செய்யணும்
உம் சேரி தோழி நல்லது செஞ்சு நல்லபடியா சாப்டுங்க
ஹா இரவு வந்து என்ன மதிய உணவு பிடிக்கும் தோழரே
இரவு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா அப்பறம் பாத்தீங்கன்னா இது ஹா ரைஸ் வகைல சிக்கன் ரைஸ்
உம்-உம்
இது எனக்கு பிடிக்கும் தோழி அப்றோம் கொத்து புரோட்டா கொத்து புரோட்டா சாப்ட்றீங்களா நீங்க கொத்து புரோட் ஆரோக்கிய உணவெல்லாம் ஆஹ் இதுதான் ஆஹ் சுண்டல்
உம்
வேர்கடலை அதுக்கப்புறம் போன்னா பயிர் த தட்ட பயிர் பச்ச பயிர் இந்த மாரி உணவுகங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்ன தோழி
கிழங்கு வகை எல்லாம் ரொம்ப புடிக்குமா
ஆஹ் புடிக்கும் தொலி கிழகு சக்கர வள்ளி கெழங்கு
உம்
என்னாது இன்னொரு கிழங்கு இருக்கும் மர வள்ளி கிழங்கு
உம் உம்
உம் அதுக்கப்புற சோளக்கருது
உம்
உம் இதெல்லாம் புடிக்கும்ன்னு தோழி
கீர வகைகள்
கீரை வகைகள் சாப்பணும் ஆஹ் வாரத்துல எப்படியும் ரெண்டு தடவை கீர எடுத்துகுவேன் தோழி மணதக்காளி கீர அரக்கீர இந்த மாரி கீரை வகை எல்லாம் எடுத்துட்டு சாப்ட்டுக்கிறது ஒடம்புக்கு நல்லது சேக்கணும்ல்ல
ஆமா வளரை அஹ் காய்கறிகள்ல எந்த மாரி இது உங்களுக்கு புடிக்கும்
காய்கறில பாத்தீங்கன்னா கத்திரிக்கா மாங்கா முருங்கா சொரக்கா பீக்கங்காய் அதுக்கப்றம் முட்டகோசு பொடலாங்கா இது மாரி காய்கறிகள் இல்லல்ல எல்லாமே சாப்டுவேன் தோழி உம் உருளகெழங்கு உருளக்கெழங்கு பாத்தீங்கன்னா தோலோட சீவிட்டு போட்டா நல்லா சாப்பிடவேன்னு தோழி தோலோட பண்ணிருவாங்க நல்லாவே இரு மாட்டேங்து இது மாரி தோல சீவிட்டு அனா நல்லா இருக்கும்
முட்டையில எந்த மாறி உணவு உங்களுக்கு செஞ்சா புடிக்கும்
முட்ட இல்ல முட் மாஸ் அதுக்கப்புரோ முட்ட ட்ட வ கலக்கி முட்ட கலக்கினுவாங்க அது ஆம்லேட்ஆஹ் முட்டையில எல்லாமே சாப்பிடுங் தோழி அதுப்புறம் முட்டை கிரேவி
கேரட் பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது சாப்டீங்களா
ஆ அது சாப்பிடுவேன் தோழி கேரட் டெய்லி இருண்டு இருண்டு கேரட் எடுத்து எங்க அம்மா எக்காண்டி வாங்கி வச்சிருப்பாங்க கட் பண்ணி நான் வந்து ஈவினிங் வந்து ஆஹ் சாயந்திரமானோடனே நாங்க வந்து கேரட்ட வெட்டி வெட்டி சாப்பிடுவோம்
இந்த பம்கின் இருக்கு பாத்தீங்களா பம்கின் அதுல வந்து சூப் எல்லாம் வைப்பாங்க உங்களுக்கு புடிக்குமா
அப்டிங்களா அது இது வரயும் இது பண்ணது இல்லையே சாப்பிட்டது இல்லையே
உங்க அம்மாவ சென் தர சொல்லுங்க தோழி நல்லாதான் செய்வாங்க
சேரி தோழி எங்க அம்மாட்ட இன்னைக்கு சொல்றேன்
முருங்கைக்கீரை சூப்பு நல்லது வாரத்துல நீங்க ஏழு நாள் ஏழு வகை சூப் குடிங்க தோழரே
உம் சரி தோழி நீங் சை எடுத்தீங்களா தோழி நீங்க உம் தினமும் எடுத்துக்குவீங்களா சுப்பல்லாம்
எடுக்கணும் தோழரே இன்னும் எடுக் இருக்கல ஆஹ் நீமே ஒன்னு ஒண்ணுன்னா எடுக்கலாம்னு இருக்க
உம் அது எடுத்து சாப்பிடுங்க
கூழ் வகையில என்னன்னமா இரு கொல்லு உங்களு
கூழ்ல கம்பங் கூழ் படிக்கும் தோழி கம்பங் கூழ் பாத்தின்னா வெளி வெளியல கடைகள வித்துட்டு இரு ப்பாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா தொட்டுக்க வந்து அப்பளம் மாங்காய் வத்தல் கொத்தரங்காவத்தல் மிளகாவத்தல் ஊர்கா அப்பளம் அதுக்கப்பறம் எல்லா வகையானதும் வச்சிருப்பாங்க அத நாங்க சாப்பிட்டுக்கோம் தோழி அத வந்து வாரத்துல ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்குவோம்
உம் உம் கருவாட்டு குழம்பு கூழு கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க
உம் இல்ல அந்த மாரி இல்ல தோழி வெளியில அந்த கருவாடு எல்லாம் வக்க மாட்டாங்க இந்த மாரிதான் வச்சிருப்பாங்க அ நாங்க சாப்பிட்டுக்கிறது
உஹம் உம் நானும் வந்து சாப்பட்டுருக்கேன் கூழு வந்து அதுக்கு வந்து நாங்க இந்த இது மாதிரி எடுத்து மாங்காய் இருக்கு பாத்தீங்களா மிளாத்தூள் தூவி போட்டு அத தொட்டுகிட்டு சாப்பிடுவோம் மாங்காய் எல்லாம் போட்டு கூழுல அப்பறம் வந்து இந்த இது இருக்குல்ல கம்மங்குழ் அது ஒரு நாளைக்கு எடுத்துக்குவோம் அப்புறம் கோதுமை குருணையில வந்து வந்து கஞ்சி மாரி எடுத்து சாப்பிடுவோம்
உஹம் ஆமா தோழி அது ரொம்ப நல்லது கோதுமங்கஞ்சன்றது ரொம்ப நல்லது
அப்பறம் கேழ்விறகுல புட்டு செய்வாங்க தெரியுமாமா
உம் அது சாப்பிட்டு இருக்கேன் தோழி எங்க ஏரியல திருவிழா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க அது வந்து புட்டு விப்பாங்க நெய் போட்டு இந்த மாரி போட்டுவாங்க கேரளா புட்டு மாரி செஞ்சு வித்து ருப்பாங்க அது வந்து இப்ப இருபது ரூபா அப்ப இருந்துச்சு
அதுக்கு வந்து இந்த இது செய்வாங்கள சுண்டல்
இல்ல அதுக்கு அதுக்கு அந்த மாரி இது செய்ய மாட்டாங்கு தோழி புட்டு புட்டுல ஜீனி போட்டு அஹ் அதுக்கப்பறம் பத்தீன்னா தேங்காய் திருவி போட்டு புட்டு இத மாரி பண்ணிருப்பாங்க
கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சுண்டல் போட்டு சுண்டல கரி போட்டு செய்வாங்க
உஹம் உம்ம் புரியுது புரியுது புரிய ஆமாமா அதுக்கு எப்படின்னா தொட்டுக்க பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி வச்சுக்குவாங்க
உம் அந்த கப்பக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா மரவள்ளி கிழங்க தான் கப்பக்கிழங்குபாங்க அதையும் அந்த மாட்டு இறைச்சியும் கலந்து சாப் றது அவுங்களுக்கு ஆரோக்கியமானது மத்தி மீன் மத்தி மீன் வந்து நல்லதான்ட்டு அதுதா அவுங்க அடிக் கேடிஅப்
ஆமா தொழி அது இதுல பாத்தீங்கனா கேரள மாநில பாத்தீங்கனா நீங்க உங்களுக்கு வந்து மாட்டு அடுச்சா அவ்ளவு நல்லது அது வந்து முகத்துக்கு சைனிங் இந்த மாரி உங்க முக முக பளிச்சின்டு உங்களுக் காம்க்கிறது
ஆமா அவுங்க புல்லாவே தேங்கான தானே எடுத்துக்குறாங்க
தேங்காய எண்ண இந்த மாரி இதுதா எடுத்துக்குவாங்க அதே மாரி தே தேங்கானயிலத இல்ல சாப்பாடு செயிரதுதா உங்களுக்கு முடி கூந்தல் எல்லாம் நல்லா இதாவது வளர்ந்து வருது முடி கொற்ற பிரச்சன அவுங்களுக்கு கெடையாது ம் முடி பாத்தீங்கனா எல்லாத்துக்கு பிறந்த கொழந்தயில இருந்து வயசு தா நாங்க ஒர்
இந்த ஸ்வீட் கேன் போட்டு சூப்பு செய்வாங்க பாத்திர ங்களா
சாப்றேகே தோழி
அதுவும் நல்லா இருக்குனு சொல்லுவாங்க அதுவு நல்லது உடம்புக்கு சுப் உப்புவகைகளா எடுத்துக்கணு ஆட்டு தக்காளி சூப்பு முருங்கக்கீர சூப்பு இந்த பம்கின் இருக்குல அந்த சூப்பு
ம் நண்ட சூப்பு நீங்க சாப்புடுங்க தொலி நண்டு சூப்பு அவ்ளோ சடிகள் எல்லாம் குறச்சிரும் நண்டு சூப்புலாம் அவ்ளோ நல்லது அதுல வந்து மிளகு நல்லா அடிச்சு போட்டு அதுல நீங்க சாப்ட்டீங்கனா ஆ அது அது சாப்பிட்டது இல்ல தொளி கோழி ரசம் எல்லாம் சாப்ப
உம் அது நல்லது அது மாரி ஜூஸ் வகையில கேரட் பீட்ரூட் ஜூஸ்லா நல்லா இருக் இப்போ ஆம்லா ஜூஸ் நல்லா இருக்கும்
உம் ஆம்பள ஜூஸ் செஞ்சு குடிப்போ தோழி ஆம்பள ஜூஸ் டெய்லியு ஆ நெல்லிக்காய் நெலிக் நெல்லிகா ஜுஸ் வந்து நா டெய்லி எடுத்துப்போ உம் அது அவ்ள நல்லது உடம் உடம்புக்கு குளிர்ச்சி அதனால அவ்ளவு நல்லது அதனால நாங்க எடுத்துப்போ உம் உம்
வேர்க்கடலை சாப்புடுவீங்களா
ஆஹ் சாப்புடுவேன் தோழி வேர்கடல சாப்புடுவேன் அதுக்கப்பற கடலமிட்டாய் இதலா நம்ப ஊர்ல தயார் பண்
வேர்க்கடையில ல வந்து மே ன்ன மசாலா போட்டு சாப்டுவிங்களா இல்ல ம் தாவேக்
வேர்கடைலே வெங்காயதக்காளி போட் லை வதக்கிட்டு அதுல கேரட்ட லைட்டா சீவுட்டுட்டு அதுக்கப்பறம் சாப்படறது தோழி நல்ல இருக்கும் காலை உணவுளா எங்களுக்கு அததுான் வீட்டுல எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்க
ஓஹோ பரவாயில்ல உங்கஅம்மா அருமையான அம்மாவாதா இருக்காங்க உங்களுக்கு புடிச்சதல்லா செஞ்சு தராங்க
அத இந்த மாரி உணவு மட்டு தா பண்ணுவாங்க மத்தபடி சமையல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்குதா பண்ணுவாங்க அந்தளவு கெடயது பண்ணுவாங்க சமயல்லா நேத்து வி நேத்து பத்திங்கன்னா வீ ட்ல இது ஆட்டு எறச்சி கொளம்பு வச்சுறுந்தாங்க அது பாத்துருந்திங்கன்னா வித்தியாசமா வச்சிருந்தாங்க தோழி
அந்த மாரி ஆட்டுறச்சி நாங்க வீட்ல யாரு சாப்பட்ட ல எல்லாமே ஆகோ சோயின்ன அப்டின் சொல்றாங்க
ஓஹோ கண்டிப்பா ப்ப ஒங்க வீட்டுக்கு வரணு தோழரே ஒரு நாளு உங்க சமயல் சாப்படணு ஆசயா இருக்கு ம் உம் தோச வகையில என்னென்ன மாரி தோச நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க சத்துள்ளதா சொல்லுங்க இந்த பச்சப்பயிறு இருக்குல அது கருப்புளுந்து போட்டு தோசசுடுவாங்க ப
இல்ல அந்த மாரிலா சாப்ற நாங்கவீட்ல கம்பு தோச பண்வாங்க கம்பு தோச பண்ணி கடல சட்னி எத்துக்வோ கடல சன்னி எடுத்துட்டு அதுக்கப்பற பாத்தீங்கன்னா இன்ன சட்னி உம் மெளகா சட்னி இதுவ தொட்டுக்கிட்டு ஆளுக்கு நாலு நால் தோச சாப் ஒரு ஒரு பிரசன அது வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது கம்பு தோ பச கம்பெல்லாம் இப்ப யாரும் எடுத்துக்கறதில்ல்ல தோழி எல்லாம் வெளியில போய் போய் மாவு வாங்கிட்டு வந்தா றாங்க வீட் ல ஆட்டுறதுக்கு அவ்ளோ நேரம் இல்ல எல்லாம் இப்ப சோம்பேறி ட்டாங்க எல்லாமே உம் நல்ல வீட்டுல ஆட்டி எங்க வீட்டுல நான தான் தோழி எல்லாமே பண்ணுவேன் மாவாட்டுரதுலருந்து மிக்சி கி கிரைண்ட ருந்து எல்ல ஆற்றதுல நான்தான்
அப்டிங்களா பரவாயிலியே நல்ல பிள்ளையாதான் உங்க அம்மா உங்களளை வளர்த்துருக்காங்க உம் செரிங்க தோழரே வேற ஆஹ் சு இனிப்பு வகைல்ல
இந்த காலத்தில வெயில் அதிகமா இருக்கறதால நீங்க இத எடுத்துக்கணும் வெள்ளரி எடுத்துக்கணும் வெள்ளரி வந்து வெளில நீங்க போறப்ப ஆஹ் வாரத்துல ரெண்டு மூணு நாள் எலனி எடுத்துக்கட்டுன்னா அவ்வளவு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி
உம் உம் இனிப்பு இனிப்பு வே மாரினா ஆரோக் கமான இனிப்பு வகைகள்
இனிப்பு வகை எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் லி இடுப்புல்லாமே தவிர்த்
கொழுக்கட்டை நல்லா இருக்குமே நல்லதுதான்
கொலுக்கட்டை இங்கே வருடத்துக்கு ஒரு தடவை தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க வீட் இல்ல அதுப்பதான் விநாயகர் சதுர்த்தி அப்ப அப்ப பண்ணுவாங்க
நானு இருக்கிறேன் தோழரே பாக்குறேன் தோழரே செய்யணும் செரிங்க செரிங்க தோழரே அப்பறம் வந்து சத்தானத சாப்பிடுங்க ஆரோக்கியமான வாழ் இப்ப
கண்டிப்பா தோழி ஆரோக்கியமான உடம்படுத்திட்டாதான் நம்ப வயது அதாவது இந்த நல்லபடியா
ஆமாம் தோழரே மீண்டும் இன்னொரு இணைப் பில் சந்திப்போம்
ல்ல இன்னு முடில தோழி இன்னு முடில நம்மளுக்கு இன்னு ஒரு இரண்டு நிமிடம் இருக்கிறது இல்ல தோழி ஆ இன்னு ஒரு ரெண்டு நிமிடோ இருக்கு தோழி அதுக்கு அப்புறோ உங்களுக்கு வேற என்ன தோழி புடிக்கு உம் செரி செரிங்க தோழி மீண்டும் சந்திப்போம் தோழி